லிங் தோழி
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருகேங் தோழி
சொல்லுங்க இப்ப என்னாப் பத்தி பேசலா
ஆ நீங்களே சொல்லுங்க அதாவது இன்னைக்கி எதப் பத்தி பேசலாம்
ஏதாவது ஃபெஸ்டிவல் பத்தி பேசலாமா
எதுங்க
ஃபெஸ்டிவல்
பேசலா தோழி
ஆ இப்போ பாத்தீங்கன்னா இந்தியானு எடுத்துட்டா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாரி ஃபெஸ்டிவல் இருக்கு ஆ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழன்னு எடுத்துக்கிட்டயா தமிழ்நாட்டுல வந்து தீபாவளி பொங்கல் ஆம் அப்புற என்னா ஆ இந்த மாரி பண்டிகைல்லா நெறைய வரு உங்களுக்கு பிடிச்ச பண்டிகைன்னா எத சொல்லுவீங்க தோழி
ஆமா ஆமா தோழி அதாவது இன்னைக் பண்டிகையின் பாத்திங்கன்னா தமிழர்களுக்கு வந்து நெறைய பண்டிகைகள் இருக்கு அதுல விநாயகர் சதுர்த்தி ஆரம்பிச்சு ஆ ஆ வ கிருஷ்ண ஜெயந்தி ஆரம்பிச்சு அந்த மாரி
விநாயக சதுர்த்தி அப்றோ நம்ம வீட்டு கோயில் பக்கத்து இருக்கு திருவிழா பெஸ்டிவலு அந்த மாதிரி எல்லாம் நெறைய வரும் இந்த பங்குனி சித்திரையல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களோன் அந்த மாரி எல்லாம் நெறைய அந்த சீசன் டயதில பாத்தீங்கன்னா நெறைய பெஸ்டிவல் வரும் இந்த கிராமத்துல எல்லாம் நெறைய திருவிலால்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா கொண்டாடுவாங்க
ஆமா அந்த பண்டிகைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அதனால அந்த பண்டிகைங்க எல்லாம் நம்ம கொண்டாடுறதுக்கே பாத்தீங்கன்னா மனசுக் ஒரு நல்ல மகிழ்ச்சியா கொடுக்கும் எப்போ எப்போ அந்த மாதிரி வரும் இந்த தமிழ் மாதங்கள் ஏதாவது ஒன்னு பறந்தாலே பாத்தீங்கன்னா இப்ப சித்திரன்னு ஆரம்பிச்சோம்னா சித்திரை ஓன்னு சித்திர ஒன்னாம் தேதி பழங்கள் வச்சு நம்ம கும்புறதுனால ஆ அந்த அதுக்கு படைக்கிற படையல்கமே பாத்திங்கன்னா ஒவ்வொண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது வந்து முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு வி தமா நம்மளோட உடம்புனுடைய ஆரோக்கியத்திற்காக வந்து ஆ நம்ம அதை பயன்படுத்திருப்பாங்க அது வந்து நமக்கு சொல்லியும் கொடுத்துருக்காங்க இப்ப சித்திரைக்கு வந்து அந்த பழங்கள் ஏன் வைக்கிறாங்க அப்டின்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம வந்து சாதாரணமா சொன்னால் அந்த பழங்கள்லாம் நம்ம பெருசாக உட்கொள்ள மாட்டோம் இதே வந்து ஆ இந்த மாதிரி சாமிக்கி படைக்கணும் இந்த மாரி நம்ம அந்த மாதிரி கும்பிட்டு சாப்ட ஆரம்பி க்கணும் அப்டின்னு சொன்னோம்னா நம்ம அதை வந்து எப்டியும் வந்து நம்ம அதை செய்வோம் இல்லைங்களா சாமிக்கு பயந்து அதனால முன்னோர்களெல்லாம் வந்து அந்த மாரி நமக்கு அந்த ஒரு விஷயமா நமக்கு சொல்லிர்க் க்காங்க அதோ மாதிரி தீபாவளி அப்
சும்மா சொன்னா கேக்க மாட்டாங்க இந்த மாரி சொன்னா கேட்டு கிருவாங்க அப்டின் சொல்லிட்டு இப்டி சாஸ்திரப்பறாம இப்டி சொல்லி வச்சுருக்காங்க அப்டிதானங்க
ம் கண்டிப்பாங்க எல்லா விஷயங்களும் ஆயுத பூஜை அப்ப பாருங்களோ நம்மளோட நம்ம இப்ப பயன்படுத்தின அந்த நம்ம தொழிலா இருக்கட்டும் நம்ம பயன் பயன்படுத்துற பொருள்களா இருக்க ஒரு வண்டி வாகனங்களா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்ற மாரியும் எப்பியுமே அது நம்ம உபயோகிக்கணும் மேம்மேலும் அதுல நம்ம வளர்ச்சி அடையணும் அப்டிங்கிறது கமா அதுகு ஒரு வாட்டி ஆ சாமி கும்புறது மாரி அதுல ஒரு மாரி முன்னோர்கள் அதுக்கு ஒரு கான்செப்ட் மாரி வச்சி ருக்காங்க ஆயுத பூஜை ஒரு மாதிரி பொங்கல்ப்பல்லாம் பாருங்க நாலு நாள் சூரியன் னுக்கு நன்றி சொல்ற மாதிரி உழவர்களுக்கு நன்றி சொல்ற மாதிரி மாடுங்கள்லாம் நம்ம கூடவே நம்மளோட ஒன்னாவே அது வளருது இல்லைங்களா அதனால அதுக்கு வந்து நம்ம கடவுளா பாக்குறோ அதேயேல்லா அதனால் அதுக்கு ஒரு நன்றி சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இது பண்ணுறதுனால அ தமிழர்களுடைய பண்டிகைங்கெல்லாம் வந்து ரொம்பவுமே ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு
ஆமா தோழி எனக்குப்புடித்த பண்டிகைன்னு பாத்தீங்கன்னா எனக்கு பொங்கல் பெஸ்டிவெல ரொம்ப பிடிக்குங்க மூணு நாள் பண்டிக வரும் மாத்தீங்களா இந்த ஆயத இது போகிக்கு மொத நாளு போகி அப்ப போகி மொத நாளே பாத்தீங்கன்னா எல்லாரும் வீடு கிளீன் பண்றது க்கிறது எல்லாம் அந்த வேலைய எல்லாம் நடக்கும் அப்போ பாத்தீங்கன்னா போகி அன்னைக்கு காப்பு கட்டுறது பழைய பொருலாம் போட்டு எரிக்கிறது உ அப்றோம் பாத்தீ என்ன மாட்டுப் பெங்கால் கிராம சயீட்லா மாட்டுப்பொங்கல் நல்லா வைப்பாங்க ஆ சிட்டி சைடு பா்த்தீங்கன்னா ஆ இந்த சூரிய பொங்கல் சொல்றோம்ல வீட்ல வைக்கிற பொங்கல் அது நெறய பண்ணுவாங்க ஆனா எங் இந்த ஊர்ல எல்லா பாத்தீங்கன்னா அதிகமா பாத்தீங்கன்னா அந்த மாட்டுப் பொங்கல் வந்து நெறயப் பண்ணுவாங்க அப்பாவோட ஒரு கிராம சைடுல்லா அந்தப் பக்கம்ல்லா மாடு நெறய வச்சுருக்கறதுனால ஃபஸ்ட்டுக்கு மாட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்டன்ட் கொடுப்பாங்க
ம்
மாட்டுப் பொங்கல் அப்புறோ ஜல்லிக்கட்டு
ஆமா அதெல்லா சிறப்பா இருக்கூ ம்
பாத்தீங்கன்னா இப்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நெறய பிள்ளய வந்து ஷார்ட்ஸ் போட்றக் காட்டியெ பார்த்தீங்கன்னா இன்ஸா இல்ல அது போடணும் இது போடணும்ு சொல்லிட்டு இன்ஸ்ட்டாவுல ‌அது போடனூ இது போடனூ செல்ட்டு இநத ஸ்டேடஸ் போட்றத்துக்காண்டியே பாத்தீங்கன்னா ஆ அந்த அ இதுக்கு காலேஜ் தேஸ்கேவூல எல்லா பாத்தீங்கன்னா நல்லா பொங்கல் பெஸ்டிவெல்லா நல்ல செலிப்ரேட்
ஆமா அது அவங்க வந்து அவங்க இப்போதா எது ஒரு பெரிய ஒரு இந்தமாரி ஆயிடுச்சிங்களே எல்லாமே கைபேசிலயே எல்லாமே வர்துனால எல்லாமே அது வந் அது வந்து நான் இது பதிவு பண்றே அத பதிவு பண்றேன்டு எல்லாருமே நின்னூ அந்த எட்தெ ஏதாவ் ஒரு பண்டிகை வந்தா சரி எல்லா எதே ஒரு விசேஷோ வந்தா சரி இந்த பொண்ணுங்க பசங்க எல்லா வந்துட்டு அது முன்னாட் நின்னூ ஒரு ஒரு போட்டோ எடுத்து அதுல போட்றதூ பெரிய ஒரு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கறாங்க ஆனா உண்மைய சொல்லணும்னா அது வந்து பெண்கள்லா வந்து அந்த தலத்துல ஒரு பெரிய கோலமெல்லா போட்டு அதுக்கு இன்னூ கலர் பண்ணுங்க இப்பெல்லா போ கோலம் போடுன்னா அதெல்லா நாங்க பண்ண மாட்டோ அப்படிங்கிற மாதிரி எல்லா சொல்றாங்க அதனால அ என்ன சொல்றது இப்போ அ இப்ப ‌அந்தனேட பாரம்பரியத்தையூ அதனுடைய அத் அனுடைய நம்பிக்கை யான விஷயங்களலெல்லா நம்ம குழந்தைங்களுக்கு அத நம்ம சொல்லி் கொடுக்கணுங்க அத சொல்லிக் கொடுத்தோம்னா தா அதனுடைய அதனுடைய மகத்துவே அவங்களுக்கு தெரியும் அத புரியும் அத அதை உணரணும் அவங்க அத உணர்த்த வளத்தர மாதிரி தா நம்மளூ நம்ம ஃபர்ஸ்ட் அத செயல்பட்டாதா அவங்களுக்கு அது வந்து செரி இந்த மாதிரியல்லா இருக்கு நம்மளூ இதெல்லா பின்பற்றறனூ அப்படின் சொல்லி அவங்க செய்வாங்க இல்லிங்களா
ஆமாங்க தோழி சொன்னது கரெக்ட் தா
அதே மாதிரி பாருங்க பொங்கல் இந்த மாதிரி எல்லா இது பண்ணி முடிச்சுட்னே பாரு கிருஷ்ண ஜெயந்தியில படையலெல்லா பாருங்க கிருஷ்ணருக்கு பிடித்தமான உணவுகள் எல்லா பால் சம்பந்தப்பட்ட எல்லா பொருள்களையூ வைப்பாங்க பால் நெய் வெண்ணெ அப்புறோ வோ பால் சம்பந்தப்பட்டது முறுக்கு அதிரஸ் ஸோ அது இதுன்னு பார்த்திங்கன்னா ஆ செ கிருஷ்ணருக்காக படைச்சி சாமி கும்பிடோங் கிருஷ்ண ஜெயந்தி கும்பறதுனால வந்து அந்த வீட்டுக்கு வந்து அ அடுத்ததா ஏதாவது குழந்தைய யார குழந்தையின்மைே இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியே இருக்கூ இல்லனா வந்து எதாவது வீட்ல ஒ ஒரு வளர்ச்சி ஏதாவது இருக்கணும்னா அந்த மாதிரி அது கும்பிடணூ அப்படிங்கிற மாரி ஒரு சாங்கீத்தையூ அவங்கள்லா வெச் வச்சுட்டு தா நம்ம போயிர் வச்சுட்டு தா நம்மளுக்கு போயிருக்காங்க எல்லா விஷயங்களுமே அப்படிதா விநாய சதுர்த்திலா பாருங்க மூணாவது நாள் எடுத்துட்டு போறே அஞ்சாவது நாள் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட் ஊர்வலமா போயீ அதே ஒரு பெரிய திருவிழா வாட்டே விநாயக சதுர்த்தி முன்னத்த நாள் வைப்பாங்க ஒரு வாரத்துக்கு ஒரு பெரிய விசேஷமா போயிட்டு இருக்கூ இல்லிங்ளா
ஆமாங்க இந்த வடநாடு சைடு்லாம் எங்களோட சொந்தக்காரன் நெறைய பேர் இருக்காங்க சொல்லுவாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அ விநாயக சத்து ரெண்டு வாரம் கொண்டாடுவாங்க தோழி அவ்ளோ
ஆமாங் வடநாட்டுலல்லாம் இன்னும் அது ஒரு பெரிய ரொம்ப சிறப்பா அத வந்து கொண்டாடுறாங்க அது ஒரு பெரிய ஒரு அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பட படையல் வீட்ல இருந்து மெனக்கட்டு அதை சமைச்சு கொண்டுட்டு போவாங்க அந்த இனிப்பு பலகாரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மெனக்கட்டு சமைச்சு கொண்டுட்டு போவாங்க இந்த மாதிரி எல்லா பண்டிகையுமே அப்டிதாங்க அடுத்து இந்த பண்டிகை கூட நம்ம இந்த வரலட்சுமி நோம்புல்லாம் இருக்கு பாருங்க அதுக்குவந்து பெண்களுக்கான ஒரு பண்டிகை கணவர் மார்களுக்கெல்லாம் வந்துட்டு விரதம் இருந்து ஆ அம்மா மத்தவங்களுக்கு அந்த பெண்கள்ள எல்லாம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ம மங்கல்யம் கொடுத்து அந்த மாதிரலாம் பாத்தீங்கன்னா அது ஒரு சிறப்பான ஒரு இதா இருக்கு இப்பல்லாம் அதுவும் நெறைய பேர் அதை கும்பிட கோதுக்கும் கொண்டாடுறதுக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயமவும் நான் பாக்குறேன்
ஆமாங்க தோழி அப்றோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு இருக்கும்ல என்ன மாதிரி பண்டிகை படி எந்த பண்டிகை ஆ
பண்டிகை எனக்கு ரொம்ப எனக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப புடிக்கும்ங்க ஏன்னா நான் ரொம்ப வருஷமா அது இது பண்ணிட்டு ஆங்கட்டி தான் எனக்கு இந்த கொழந்தை இது பானதா நான் நெனைக்கிறேன் அதனால வந்துட்டு எனக்கு அந்த கொழந்தை இது எனக்கு ரொம்ப எனக்கு அந்த கிருஷ்ண ஜெயந்திங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு பண்டிகையாக இருக்கும் ஓ அத விட்ட தீபாவளி பண்டிகை ஏன்னா அந்த ஒரு பண்டிகைக்கு மட்டும்தான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போக முடியும் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா நெறைய வந்து எங்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்க மெனக்கட்டு மெனக்கெட்டு வந்து நெறையா பலகாரங்கள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அதே மாதிரி ஊருக்கு குடுத்துவிடுவாங்க அடுத்த பத்து நாளைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு கூட நீ வரப்போகிற தலைமுறைகளுக்கெல்லாம் எப்டின்னு எனக்கு தெரியாது ஆனா இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட அம்மா அப்பாக்கா எங்க அம்மாக்கல்லாம் கொடுத் இப்ப எங்க அம்மாங்கலாம் எனக்கு கொடுத்துட்டுருக்காங்க அ அதனால வந்துட்டு அதே மாதிரி என் அக்கா தங்கச்சிங்களோட சேந்து நான் அந்த போய் நான் தீபாவளி கொண்டாடுவேன் அதனால எனக்கு அது ரொம்போ புடிச்சமான ஒரு பண்டிகையா இருக்கும் தீபாவளி அன்னைக்கு தான் நாங்க அங்க போவோம் போயிட்டு அடுத் தனாளே வந்துருவோம் இருந்தாலும் அந்த பண்டிகை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்
ஆமாந்தோழி ஆ எல்லாத்துக்கும் வந்து இந்த தீபாவளி அப்றோ வந்து பொங்கல் பண்டிகை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்களுக்கு வந்து ரொம்பையும் அதை வந்து ரொம்ப கொண்டாடுவாங்க நான் பாத்ருக்கேன் நாங்க பள்ளிக்கூடத்துலல்லாம் படிக்கும்போதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகை வந்து ரொம்பயு ஆர்வமா கொண்டாடுவாங்க எல்லாருமே ஆ இப்ப பாத்திங்கனா அந்த போன்ல இந்த யூடியூப் இன்ஸ்டாலலாம் பாத்தேன்னே நெறைய பேர் பண்றாங்க ஆனா நாங்க வந்து ப பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல படிக்கு போது இந்த ஸ்கூல்ல வந்து பொங்கல் அப்ப வந்து வீடு க்ளஸ்லா டெக்ரேஷன் பண்ணி அழகா அலங்காரல்லா பண்ணி அப்றோ வெளில ஒரு இடம் வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க அங்க வந்து கோலம் போட்டு அங்க பானைய எல்லா வச்சு பொங்கல் வைக்கிறது அப்றோ வந்து ம் அப்றோ க்ளாஸ்ல வந்து டெக்கரேஷன்லா எப்டியிருகுன்னு பாத்துட்
ஆமா ரொம்ப ஆர்வமா நம்ம அந்த விஷயங்கள்லா செய்வோ இல்லைங்களா ஒரு ஒரு ஆர்வக்கோளார்ல நெறைய விஷயோ ஓடி போய் செய்றது இத விட என்னன்னா க்ளாஸ் கட் ஆகுது பீரியட்ஸ் கட் ஆகுதுன்ட்டு அத ஓடி ஓடி போய் செய்றதுனால அப்பல்லா புரியிற வயசு பெருசா இருக்குதோ இல்லையோ இருந்தாலு அதனுடைய நாட்டம் எல்லா தாங்க இப்ப நமக்கு அந்த மாறி செய்யணு புடிக்கணும்ங்கறதெல்லா தோணுது இல்லைங்ளா
ஆமாங் தோழி ஆமா அப்புறோ பாத்தீங்கன்னா நம்ம அந்த வில்லேஜ் திருவிழா திருவிழாக்கு போனீங்கன்னா கிராமத்து சைடு வந்து தீச்சட்டி எடுக்குறது அந்த அப்புறோ மாவிளக்கு அப்புறோ கெடா வெட்டுன்னு சொல்லுவாங்க இல்ல கெடா விரு அந்த மாறில்லா பண்ணி அந்த அந்த மாறில்லா அந்த மூணு நாள்ல வெக்கிறது எல்லா ரொம்ப நல்லா இருக்கு எங்க ஊர்ல எல்லா பாத்தீங்கன்னா உம் சொந்தக்காரவங்கல்லா வீட்ட வீட்டுக் நெறைய பேர் வந்திருப்பாங்க எல்லா வீட்டுக்கும் ஒரு வீட்டுக்கு வந்து அம்பது பேர் நாப்பது பேரு வந்து கஜ கஜன்னு நல்லா சவுண்ட் உட்டு ட்டு ஒரே அரட்டை அடிச்சுட்டு அந்த மூணு நாள் வந்து ரொம்ப நல்லா இருக் கும் அந்த மாரியம்மன் கோயிலு முத்தாளம்மன் திருவிழா எல்லா வெப்பாங்க அந்த பங்குனி சித்திரைல எல்லா அந்த திருவிழால்லா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னம் பாரம்பரியா நம்ம ஆள்கள வந்து கொண்டாடிட்டு தா இருக்கறாங்க அந்த அந்த மாறி பண்டிக எல்லா
ஆமா ஆமாங்க இப்ப உண்மையாலுமே கிராமத்துல கொண்டாட்றது ஒரு தனி சிறப்பு தா நீங்க சொல்ற மாவிளக்கா இருக்கட்டு அங்க தீடிர்னு அப்போதைக்கு மட்டு ஒரு வெளாட் ட்டு விளையாட்ற விஷயங்கள்லா ஒரு நாளாச்சு போடுவாங்க அது நல்லா இருக்கும் சாப்பட்றதுக்கு எல்லா பாத்தீங்கன்னா அப்போதைக்கு போடுவாங்க அது வாங்கி சாப் பட்றதுக்கும் நல்லாருக்கும் இந்த மாறி சின்ன சின்ன விஷயங்கள்லா அங்க தா இருக்கும் அதனால நல்லா இருக்கும் அங்க வந்து பெருசா வந்து எது இது பண்ணமாட்டாங்க உக்காந்து பேசிட்டுதா இருப்பாங்க ஆனா நேரோ போறதும் தெரியாது இயற்கையோட இயற்கை காத்துல அப்டியே நல்லா இருக்கும் அது அந்த மாறி கிராமப்புறங்கள்ல பண்டிகை கொண்டாட்றது இன்னுமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு அதனால பண்டிகைங்கிறது வந்துங்க நம்ம தமிழர்களோட வந்து ஒரு பெரிய ஒரு உணர்வு அது அது நம்ம எப்பயுமே அது வந்து சே சே ஒவ்வொரு விஷயங்கள் வந்தாவு அத நம்ம ஆர்வமா அத வந்து அத வந்து அழைக் கணு வெல்கம் பண்ணணு வெல் அத வந்து நல்லா நம்ம அனுபவிச்சு அந்த சாமி கும்பட்றதுனாலையோ அத அ அத அத பின்தொடறதுனாலயு நமக்கு ரொம்ப நன்மைகள் தா இருக்குன்னு நா நெனைக்கிறே
ஆமா தோழி ம் நாளை பேசலா தோழி நன்றி வணக்கம்
நன்றி